ஓ
ஆஹ் கேக்குதுங்களா
ம் கேக்குது கேக்குது சொல்லுங்பா அதான் அப்போ அந்த டைம் வந்துக் பிரேக் கப் ஆன போது வந்து அணிய பார்க்க ஆரம்பிச்சேன் அப்போ கொஞ்சம் நல்லா இருந்துச்சு அந்த அணிய பாக்கும்போது அந்த மூவி அனிமி வெப் சீரீஸ் இதே ஒண்ண முஞ்சிட்டு அதனால இது கொஞ்சோ நல்ல
ம்
ம்ஹும் அப்புறோ வந்து அந்த டெலகிரமில வந்து அப்போ அந்த குரூப்ல ஏட் ஆகணு
ம்
அ அப்போ வந்து அந்த அந்த பொண்ணு நா பாத்தே அப்றோ பேச ஆரம்பிச்சு ஓ பேசுவோ ஒன்னவர் ஒன்னவரு டூ அவங்க வந்து ஸ்கூல் அப்ப ஸ்கூல் படிச்சிட்டுருந்தாங்க அவுங்க நா காலேஜ் ஃபஸ்ட் இயரு
ஓ எத்தன இயர்ஸ் டிஃப்ரண்ட்டு
டூ இயர்ஸ் நெனைக்கிறே ஆமா டூ இயர்ஸ் டூ இயர்ஸ் இல்ல ஒன் அண்ட் ஹாஃப் இயர்ஸ்
இப்ப உங்களுக்கு என்ன ஏஜு
டுவென்டி
டு்வன்ட்டி
ம் டுவென்டி
அப்போ நைன்டி
ஆ நைன்டி சொல்ல முடியாது அதா ஒன் அண்ட் ஹாஃப் இயர்ஸ் டிஃப்ரண்ட் மன்த் வந்து வ ஒரு வருசத்தில மந்த் டிஃப்ரென்ட்ல வரு ஆமா எய்டின்
ஆ என்ன விட்ச் சின்ன பொண்ணு
ம் உங்களோட உங்கள விட சின்ன பொண்ணா
ஆமா எனக்கு இப்ப வந்து நைன்டீனா ஆனா இப்ப செகண்ட் இயரா மே பி டூ தௌசண் எயிட்டு செவன் இருப்பாங்கல்ல செவன் எயிட்டா
சவன் மன்த் டிஃபரெண்டா இருக்கு அப்பனா மந்த்தில வந்து அவுங்க வந்து நவம்பர்
நவம்பர் டேட்டு
டுவன்ட்டி நைன்
ஆ அதாது டேஸ்ல டிஃப்ரென்ட் நா நா வாமா நானு அதே நவம்பரு ஆனா டென்னு தா
அதா அதா டே ஸ்டடி ஃப்ரெண்டு ம் அப்போ ஒருமாரி நல்லா பேசினேருப்போ ஒன்னவர் ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் ஃபோன் பண்ணாலே ஒன்னவர் மேல தா பேசுவோமே
ம்
ஆனா அவுங்க இப்ப சொல்றாங்க என எனக்கு உன்ன சுத்தமா புடிக்காது அப்பல்லா அப்டின் சொல்லுவாங்க தெரியுமா
அது ஆ நானு என் பாய் ஃப்ரெண்ட அப்டிதா சொல்லுவே அவு வந்து எங்கள என்னா நெனச்சுக்கின்ன நீ இல்ல இப்ப கண்ரோலர் லுக் அட் ஃபஸ்ட் சைட்லயே வந்து டே உங்கள ரெண்ட் நாளா நானு வந்து என்ன தான்டா தெரியு உன்ன ரெண்ட் நாளா வேற விதமா பாத்தன்டா அதுக்கப்புறந்தாண்டா உன்ன வே வேற விதமாவே பாக்க ஆரம்பிச்சேனு
ஓ நீங்களாச்சு ரெண்ட் நாள் தா த்ரீ இயர்ஸு அப்ப பாத்துங்க எப்டி இருக்குன் சொல்ட் ஆ அப்ப வந்து அவுங்க வந்து வேற லவ்ல இருந்தாங்கன்னு எனக் தெரின்ச்சு ஆ ஹா லவ்ல இர்ந் இல்ல அந்த சண்டைல இருந்தாங்க போல பிரேக் அப் சொல்ட்டாங்க போல அவுங்க
ம் ம் ம்
அதா வந்து செரி ஓகே அப்டின் சொல்ட்டு பேசி மீட் பண்ண நா ஜாலியா நா போறே ஒன் இயர்ல சொல்லிருப்பனா நீங்க பண் அந் மாரி பண்றே சொல்ட்டு அவனா வந்து வேணான் சொன்னாங்க
ம்
ட்டாவது கொஞ்சோ லாங்கு கொஞ்சந்தா லாங் இது கொஞ்சோ தா லாங்கு அவ்ளோலால ஃபாட்டி கிலோ மீஸ்ல வரூ ஒரு ஒன் அன்ட் ஆஃப் இ ஒன் அன்ட் ஆஃப் அவர்ஸாகூ ட்ராவல்
ம்
பந்தர் முனால வந்து அப்றோ ஃபேம்லி அந்த மாரி வந்து வேணான் சொல்ட்டாங்களா செரிதா அம் அவுங்க ஃபேமிலி இல்ல ஃபேம்ல் வந்து செ செட் ஆவாது அப்பிடி இப்பிடின் சொல்லிட்ருந்தாங்ளா
ம்
அப்றோ வந்து செரி ஃப்ரெண்டா பேசலா அப்பிடின் சொன்னாங்க செரி ஓகே அதுவூ கெடைக்கில செரி இதியாச்சு கெடைக்குதே ப்டின் சொல்ட்டு பேசலான் சொல்ட்டு பேச ஆரம்பிச்சத்தா செர் அப்றோ போகப் போக இது மாறுன் சொல்ட்டு எனக் தெரியூ பட் அவுங் வந் து எக்ஸ்பெக்ட் பண்ணல இந்த மார்லாம் லவ் பண்ணுவோ அப்டின் சொல்ட்டு
அதாவது பொண்ணு வந்து பாக்கும்போது ச என்னோட இது மாரியே இருக்கு ஏனா நா கூட வந்து இந்த பைய நா வந்து இது பண்ணுவேலா எக்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்றது விட அவுட்டாஃப் சிலபஸ்தாவெலா என தச்சது இந்த எக்ஸ்பெட் அன்எக்ஸ்பெக்டட்
அந்த மாரிதா அந்த பொண்ணூ வேணா அப்டின் சொல்ட்டு இந்த பொண்ணு திடீர்னு ஒரு நாள் கால் அய் இப்ட் நார்மலா வந்து திடீர்னு ஒரு நாள் வந்து நைட்ல பேசுவோ அவுங்க வந்து பார்ட் டைம் ஒர்க் போயிட்டு வருவாங்க
ஓகே
நார்மலா ஒர்க் போயிட்டு வரும்போது வந்து என்ட்ட பேசிட்டு ஃபோன்ல திடீர்னு ஒரு நாள் வந் து சொல்லுவாங்களா அவுங்களோட ஃபோட்டோ எல்லா எனக் அவ்ளவா ஷேர் பண்ண மாட்டாங்க ப்பமே நா கேட்டேருப்பே அவ் அன்னைக்கி ஒர் அன்னைக் மட் ட்ட வந்து நா கேக்கத்து மாரி ஃபோட்டோ எல்லா அனுப்புவாங்களா அ டிஃப்ரெண்டாந்த்ச்சி எனக்கு என்னடாது இது டிஃப்ரெண்ட்டா இருக்க மாரியே தோணுச்சேன் சொல் நனாவேன்னு சொல்ட்டு பாக்லா அப்டின் சொல்ட்டு பேசிட்டுருந்தோ
ம்
அப்றோ ஒரு நாள் ஆ அப்ப பேசிட்டேருக்கும்போது சொல்றாங்க அந் நைட்டு
ம் ம்
ஓகே ப்டி சொல்லாம இப்போ லவ் சொல்லாம சொல்லுவாங் பாத்தீங்ளா
ஆ அதுவே சொன்னாங்க
ஆ அந்த மாரி சொன்னாங்க என்னடா இது சமந்தேமில்ல நம்கிட்ட சொல்றாங்களா ஒரு வேல அப்டின் சொல்ட்டு நாவந்து எனக் வேற தோணுதா. மாங்கு கிட்ட கைய உண்மேல சொல்றீங்ளா இல்ல சும்மா சொல்றீங்ளா இல்ல அப்டின் கேட்டேனா இல்ல உண்மயா ஸ் அ ஏனாவ் வந்து ம் ஒர் மாரி கஷ்டத்லே இர்ந்தாங்க அந்த ப்ரேக்கப் ஆனதுக்
ம் செரி
அப்ப வந்து யாரோ ங்கு அவுங்கிட்ட அவ்ள பேச மாட்டாங்க
ம்
அப்ப நா கொஞ்சே நாளா கம்பெனி குத் த்து அப்றோ கொஞ்ச நலா அண்டர்ஸ்டேண்டிங் வந்துதுங்க அம்மா வந்து ஓகே அப்டின் சொல்ற மாரி முந்தி
த்ரீ இயர்ஸ்கப்றோ ஆ ஒன்னிமிட் இருங்க ஒன்னிமிட்டு ஐன்னி அதுக்குள்ள காலுவலின ஒன்னிமிட்.
ஓகே ஓகே.
ஒன் நிமிட்டு
உம்ம் ம்.
ஓ. ஹலோ. கேக்குதுங்களா உம்.
அல் அக்காவா
ஆ சார்ஜ் ஒயர் கெட்டிருந்தாங்க
ஓகே ஓகே. அப்ப ஸ்டார்ட் ஆனதா இப்பவே போயிட்டுருக்கு ஒரே க்க நம தா பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே ஜூன் ஆ அஞ்சு மந்தா போயிட்டுருக்கு
ஆ வேலன்டைன்ஸ்டே கூட மிட் பண்ல பாத்துக்கொ அப்புனா.
ஆ.
உம் இத்தனைக்கு அந்த கரெக்டான அந்த பிப்ரவரி மந்த்துதா ஸ்டாகிச்சு ஆ அந்த வெலன்டைஸ்டே தா மிட் பண்ண ஏனா வந்து எல்லாமரியு நம்ப இருக்க வேனா அப்டினு சொன்னாகலா
ஆ.
ஓகே மீட் பல்லனுனா எல்லா வேலடேன்ஸ்டே வா நம்ம நெனச்சுக்க வேண்டிதா அப்டின்னு சொல்ட்டு
ஆ. அதிகமா பொசசிவ் படுவாங்க.
பொசசிவ் வந்து அவ வந்து அவொளவெ ஆகு பொசசிவ் ஆகுவ அவுங்கோசீன் போடுவாங்க பாரு அதுகுல்ல லைப் ஃபுல்லால்லன்னு சொல்லுவாங்க பாரு.
என்னது என்னது.
அவ்ங்களுக்கு பொசசிவ் ஆகு ஆனா சொல்ல மாட்டாங்க வெல்ல. ஆனா நா அப்டி இல்ல சொல்டுறுவ டிசெண்டா.
ஆ ஆ
இப்ப வந்துந்த ஆப்ள பேசற்தே அவ்னுக் புடிக்காது.
ஆ.
நானா அவ்ங்களுக்கு ஏத்த ஏத்தி குடுத்த ஆப் ஆனா குரூப்ல ஜாயின் பண்ணல நாங்க ரெண்டு பேர் மட்டுதா பேசுவோ அந்த மாரி. நேத் நேத்துதா வந்து டாஸ்க் வந்து அவுங்களுக்கு அசைனாச்சு
ஓகே
இப்போ மூவி பக்கறாங் நெனைகிறே அதிகமாகின்ட்ட மூவி பாக்கபோறனுதா சொன்னாங்க செரின்னு மூவிபாரு போயிட்டு அப்டின்னு சொல்லிட்டு நானு விட்டே
உம்
யார்கிட்டதா பேசுறதுன்னு தெரியல அப்டி சொல்லிட்டு இருந்தாங்க காலையில வந்துட்டல்லாந்த ஆப் வந்ததுலன்னு சொல்லிட்டு அப்பல்லா இல்ல யெஸ்ட்ம்மா டாஸ்க் முடிப் ம் னு சொல்லிட்டு பேசிட்டுப்போ அவ அப்டிதான அவ்ளோதா அப்டின்னு சொல்லிட்டுந்தே
ஓகே ஓகே ஓகே ஓகே அண்ணா டாஸ்க் முடிய ஏதோ சொன்னீங்க இன்க்நாம்லு அத எத சொல்லிடே டாஸ் கடவுளார் ஒன்னுமே இல்லடா
ஆ டாஸ்க்கு முடியு நம்முலு தேவ அவ்ளோதா
நம்மல்னா டாஸ்க் முடியுணு
ஆமா
டாஸ்க் முடியுறவரையு பண்ண வேண்டியது தா அதுக்கப்றோ நம்மதா இது பண்ண போறோ நம்ம வேல்ல நம்ம பாக்க போறோ அவ்ளோதா
ரைட்டுதா நானே பேச முடிவேண தா இருந்தே அப்றோ செரீ ஃப்ரெண்ட்ஸ்லா பேச ஆரம்பிச்சாங்களா சரி நம்ளோ பேசுவோ அப்படின்சொல்லிட்டு தா பேச ஆரம்பிச்ச
உம் அவங்க கீட்ட கால் பேசுவீங்களா
யார் கிட்ட
இப்ப இந்த இதுலயே
ஆ பேசுன ஒரு டைம் மட்டுதா பேசுன நெ நேத்து நைட் ஒரு டைம் பேசுன அவ்ளோதா நேத்து வந்து நேத்தோட என்னனோட ஐ டி வந்து முடிஞ்சிச்சு
ஆ
நா வந்து இப்ப வேற ஐ டில பேசிட்டு இருக்கே
ஓகே ஓகே
இப்ப நீங்க பேசுறதும் வேற ஐ டி தா
அப்டிங்களா
ஆமா அது என ஆனா இப்ப வந்து வேற நம்பர் தா இது பண்ணும்ல்ல அதே அதே நம்பர்ல வந்
அது அதே ஐ டி வேற வேற கிரியேட் பண்ணிக்கலா
ஆமா ஆமா நம்பர் லாகின் பண்ணு போது மட்டு வேற நம்பர் லாகின் பண்ணி க்கலா கால் பேசும் போது இது உங்க நம்பளோட நம்பர்லயே பேசலா ஒன்னு பிரச்சன இல்ல
ஆ
நம்பர் போட்டு ஓட்டிக்க மட்டு வேற நம்பர்ல
ஓகே ஓகே டெலிகிராம் மாரி ஆ இது ஒன்னு இருக்குன்னு நினைக்கிற
ஓகே ஓகே எப்ப முடிக்க சொன்னாங்க உங்கள
இது தேர்ட்டி டூ முடியுமா கரெக்டா ஐ மீன் கால்புல்லா தேர்ட்டி டூ காலா
தேர்ட்டி தேர்ட்டி தா
தேட்டி தானா அப்பனா எனக்கு தெரிஞ்சி ஊனு ஒரு கால் இல்ல டுவென்டி எயிட்ட டுவென்டி நைன்னோ காமிச்சது லாஸ்ட்டா
ஓகே ஓகே
எப்ப முடியும்னு தெரில அப்படிங்களா ஓவர்னா ஓவரா ஐ மீன் ஓவர் மீன்ஸ் நெக்ஸ்ட் வேற எதுன்னா ஐ டி இது பண்ணி ஓ ச தாங்க்யூ
உம் அப்றோ
கால் கட் பண்ணிட்டு கூப்டுங்களே கட் பண்ணிட்டு கூப்டுங்க
அப்படி கட் பண்ணலாமா பத்து நிமிஷ
ம் பதினொன்னு உங்க விருப்பந்தா பத்து நிமிஷந்தா டைமிங்கே எங்கக்கா சொல்லிருந்தா
ஓகே ஓகே சரி கட் பண்ணிட்டு கூப்பிட்றே
ஆ